வணக்கம்மா
ம் நல்லா இருக்கேங்மா நீங்க நல்லா இருக்கீங்களா?
அப்றோ இப்ப நம்ம மொதல் இணைப்புல பேசினத அப்டியே நம் ஆ இன்னு சாப்படல இனிமே சாப்பட போறோ
சேரி சேரிங்மா சேரி ஓகே ஆ சொல்லுங்
பேசினே அதவே விரிவா பேசலா அப்டின்னு நெனைக்கிறே
கண்டி கண்டிப்பா பேசலாங்மா கண்டிப்பா ஏன்னா ஒரு நல்ல ஒரு அத்தியாவசியமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு கண்டிப்பா இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டிய தலைப்பு
ஆ ஆமா இப்ப நம்ம பாத்தீங்க அப்டின்னா நம்ப ஆ நா சொன்ன மாதிரி ஆ ஒ அதாவது அந்த நம்ம நம்மளோட காலகட்டத்துல அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆங்காங்கே பாத்தீங்கன்னா அடி பைப்பு போரு அதாவது இந்த வயல்கள்லா போர் பாச்சுவாங்க அந்த தண்ணி வந்து போர்ல இருந்து தண்ணி வரு வயல்களுக்கெல்லா போர் பாச் சுவாங்க அது வந்து நிலத்தடியில இருந்தே வரு நீங் பாத்திருக்கீங் நீங்க பாத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு ஆ இ ப்ப உள்ள காலகட்டத்துக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா இந்த போர் தண்ணி அப்டின்றதே இல்ல ஏன்னா நா ஏ நா ன்லா என்னோட ஆ எங்களோட தோழிகளோட சேந்து அந்த போர்ல போயிட்டு ம் விளையாண்டுட்டு வர்றது அப்டின்றது வந்து அ அது ஒரு அது ஒரு அது ஒரு ஒரு ஒரு அது ஒரு அருமையான அனுபவம்னு கூட சொல்லலா அந்த போர்ல போயிட்டு வ விளையாண்டுட்டு வரது குளிக்கிறதா இருக்கட்டும் ஆ எங்களோ ட வயல்ல போயிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம தண்ணில வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா வெளையாண்டுட்டு வருவோ ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு என்னோட குழந்தைகளுக்கு போர காட்றதுக்கு கூட போரு இல்லையோ அப்டின்ற மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கி இப்ப நம்ம தள்ளி இருக்கோமோ அப்டின்ற மாதிரி நெனைக்கிறே
கண்டிப்பாமா நீங்க சொல்ற ஒரு அருமையான விஷயோ வந்து பாத்தீங்கன்னா நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா க கிராமத்துல வளந்த ஆ வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆ அந்த நீச்சல் உள்ளிட்ட அந்த ஒரு பயிட்டிகள்லா வந்து பாத்தீங்ன்னா எளிமையா கெடைச்சிது கு குறிப்பாக உங்களுடைய எங்களுடைய நாட்கள்ல வந்து பாத்தீங்ன்னா நீங்க சொல்ற மாரி நம்ம பாதுகாப்பா நாம இதுல போயி நம்ம ஆ அந்த கெணறுகள்லயோ அந்த குளங்கள்லயோ இந்த அந்த போர்வெல்கள்லயோ போய் குளிச்சுட்டு ஆ மகிழ்ச்சியான தருணங்கள்லா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத எங்கயாவது நம்ம அந்த வீடியோவையோ அந்த மாரியான ஆ காரியம் இந்த மாரி எல்லா அனுபவ ம் இன்னைக்கு இல்ல நாங்க இந்த ஆ இது காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுக் நா சொ சொல்ல முடியலையே நம்பள அதன அனுபயவிக்க முடியும் என்ற அர்த்தம் உங்களுக்கு மாத்தரல்ல. நா இன்னிக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிராமம் பகுதிகள்ல அந்த போர் செட்லா இருக்கு நம்ம இன்னிக்கு நகரம் பகுதியில் நோக்கி முன்னேறி செல்றதுனால இன்னிக்கு நம்ம அந்த மாரியான சூழ்நிலை இருக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு விடுமுறை அ விடுமுறை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கோடை விடுமுறை எல்லா வரும்போது கண்டிப்பா தன்னுடைய பெற்றோர்கள் அவங்களுக் கிராமத்துக் அனுப்பி விடுவாங்க ஏன்னா அந்த கிராமத் துக்கு அனுப்பும் போது தா அவங்களுக் அந்த ஒரு இத அவங் ஓணர முடி யும் அந்த காரியத்தை வந்து பாத்துங் நா அந்த ஒரு அனுபவங்கள ல்லா உணர முடியும் ஆனா இன்னைக்கு அத கொஞ்சம் குறைஞ்சிட்டு வறத நம்ம பாக்கறோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிள்ளைகள்ள இந்த அனுபவத்தை எல்லாம் போய் பெற முடியாது ஏன்னா அவுங்க மீ மீறி போனா வீட்டுக்குள்ளயே விளையாடக்கூடியதான அந்த விளையாட்டுகள்ல தா ஒண்ணு ஃபோன்லயோ இல்ல டிவிலயோ இந்த மாதிரி பார்த்துதான் அவுங்க தன்னுடைய நேரங்களை போக்கி சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அத விட அருமையான தருணம் நீங்களும் நானும் வாழ்ந்த காலங்கள் தா என்னுடைய கருத்தா இருக்
ஆமா நிச்சயமா அதாவது பாத்தீங்க அப்டின்னா நீங்க சொல்ற மாரி அந்த அந்த ஒரு சூழ்நிலைல அம்மம் தூக்கம் இல்லேய வருத்தமான ஒரு செயல் அப்பல்லா அந்த போர் பைப்ல தண்ணி அடிச்சு குடிக்கிறதா இருக்கட்டும் அந்த அதோட சுவையே அப்டி இருக்கும் ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு தண்ணி குடிக்க முடியுமான்ற நனைச்சா எனக்கு அந்த ஏக்கங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி பைப்பே நா இது வரைக்கும் நா பாக்கல அந்த எங்கேயமே அந்த மாரி பைப்பே இல்லன் சொல்லணும் ஏன்னா இப்போ நூறு அடி நூத்திம்பது அடி இரநூறு அடி போட்டாலுமே தண்ணி இருக்க மாட்டேங்கது அ போர் எல்லாம் அப்ப நம்ம வீட்டுகள்லயுமே போர் எல்லாம் வைக்கறோம் அப்படி என்னாக்கா நம்பதுலயுமே தண்ணி கிடையாது இப்ப இரநூறு அடி போனாலமே தண்ணி கிடைக்கலங்கறது ரொம்ப வருத்தமான ஒரு செயல் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுடைய கால சங்கதி எல்லாம் பாத்தீங்கன்னா த தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஹ் ஒரு இக்கட்டான சூழ்நிலயல பிள்ளைங்கள தள்ளி விட்ருக்கோமோ அப்படின் நினைக்கிறோம் ஏனா இது ஒவ்வொருத்தருவடைய ஒரு குடிமகனுடைய கடமை அப்டின்னு கூட சொல்லலாம் ஏனா நம்ம தண்ணிய வந்து சிக்கனமாவும் பயன்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு் ரெண்டாவது அப்படிங்கும்பொழுது அந்த குளங்கள் நம்ம நம்ம சொன்ன மாதிரி குளங்கள் ஏரிகள் அரு க்கட்டும் ஆறுகளாக இருக்கட்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதற்கு ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகளை தூய்மை செய்து தூர்வாறுதல் பண்ணி பணி நடத்தி அதன் மூலியமா வந்து சுத்தம் செஞ்சாங்க அப்டின்னாக்கா ம்மா நம்ம ம் மத் தண்ணி நிறைய சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கு அப்டின் நனைக்கிறே
கண்டிப்பா நீங்க சொன்னாத அம்மியா என்னா இந்த குளங்கள் ஏரிகளை பத்தி நீங்க சொன்னீங்க குளங்கள் ஏரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம் தனி மனிதனுடைய வந்து ஒரு நீர் ஆ ந்து ஆனா வந்து பாத்திங்கன்னா இன்னிக்கு அந்த நீர்நிலை ஆதாரங்களே அழிச்சி அந்த நீர்நிலை ஆதாரங்கள்ல வந்து பாத்திங்கன்னா போயி ப்ளாட் வாங்கறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதாகட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைல எத்தனையோ மக்கள் இன்னிக்கு த நமக்கு நல்லாவே பாத்துட்டு இருக்கோ சோ இதெல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா அ மக்கள் தொகை பெருக்கதுநாளா நடைபெறக்க கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நிலைகள் ல்லா கண்டிப்பா வந்து பாத்தீர் இருக்கக்கூடாது கண்டிப்பா இன்னிக்கு நீங்க வந்துட்டு உணவிலோ தன்னுடைய வருங்கால சந்ததி சில குறிச்சி ரொம் ரொம்ப வருத்தப்படுறீங்களோ அதே போல ஊர் ஊர அத நினைச்சா அப்படின்னுங்களா சந்ததியல குறிச்சி கண்டிப்பா நமக்கு வேற ஆடம்பரமான நிலைமையல கிடைக்கக்கூடியது கிடைக்கலைனாலும் பிரச்சன கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவையான தண்ணி காத்து குறிப்பா பாத்தீங்கனா நிலம் இந்த மாரியான உடை எதுக்கு எல்லாம் கிடைக்கலன்னா மட்டும் கண்டிப்பா நம்ம ஒரு தனி எந்த மனுஷனும் உயிர் வாழ முடியாது சோ இத வந்து காசு கொடுத்துல்லா நம்ம கண்டிப்பா வாழ முடியாது இது கடவுள் குடுத்த ஒரு இயற்கையான காரியம் ஏனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கி நீங்க நல்லா கேள்விப்பட்ருப்பீங்க கொரோனா காலக்கட்டத்துல இவ்ளோ ஆக்சிஜன் அந்த ஒரு சிலிண்டருடைய விலை எவ்ளோன் தெரியும் அது விலையாக இருந்தா கூட அது கிடைக்கறதுக்கு எவ்ளோ தட்டுப்பாடு நடச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எல்லாத்தையம் பாத்துக்கிட்டு தா இருக்கோம் அப்டிப்பட்ட சூழ்நிலை வர நாட்கள்ல கண்டிப்பா வறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்டின் சொல்லிதா என்ன பண்ணுது ஆய்வுகள் எல்லாம் சொல்லுது சோ அந்த மாரியான இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்த குற சொல்லிக்கிட்டே இருந்தல்லாம் வேலைக்கு ஆகாது நம்ம தனிப்பட்ட நிலைமையல அதற்காக நா என்ன பண்ணும் என்னுடைய பின் சந்ததிக்கு நா என்ன பண்ணும் அப்டிங்கிற ஒரு உணர்வு எல்லா தனி மனிதனுக்கும் வரும்போது மட்டும்தா இதுல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்த பாக்க முடியும். என்பதுதா என்னுடைய மிகப்பெரிய கருத்தா இருக்
ஒரு மரங்கள்.
உங்களுடைய கருத நீங்க சொல்லா
உள்ள எடமாதா இங்க இருந்தது ஆனா இப்ப உள்ள இப்ப பாத்தீங்க அப்டின்னா அதே அத்தை வீட்ட போய் பாக்குறோ அப்டிங்கம் பொழுது அ அவுங்களு ஒரு தெரிய